ஓ சொல்லுங்க என்ன பண்றீங்கள்
சும்மா தாங்க படு
எ கேக்கலங்க நீங்க செரியா பேசுங்க சிக்னல் வர இடத்துலலாம் பேசுங்க
ம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டன்
நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்களா
ம்
அஸ்சுஷ்வல் கல்லூரி போய்ட்டு வன்டு
ம்
உக்காந்துட்டிருக்கோம் டார்க் ஃபிஸ் டார்க் பண்ணிட்டு
ஓகே ஓகே இன்னைக்கு உங்க நாள் எப்டி போச்சு
ஆத பத்தி சொல்லனுனா எப்ப போல மோசமாதா போச்சு அந்த ஒரு வாரம் ஒரு வாரமாவே மோச மாங்க சொல்ணும்னு என்ன பெருசா எல்லாரு பிரிச்சுட்டாங்க தனி தனி இடங்களில் மாற்றி விட்டார்கள்
ம் ம் யார உங்களயா
ஆ தனி என்னோடு இணைந்தவர்கள் எல்லோரையும் பிரித்து விட்டார்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரா அப்படி பிரித்து விட்டாங்க கடினமா இருக்கு படிக்கக்கூடிய பாடங்கள்லா
ஏ அவங்கள பிரிச்சுட்டாங்க
சில பல காரணங்கள் மதி மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்து விட் தேனோ ஆப்பில் வந்து பிரித்து விட்ட பிறகுதான் தெரிகிறது எதுக்கு அந்த மதிப்பெண்களை எடுத்தேன் என்று ஒன்னு சொல்றதுக்கு இல்லங்க அதை பத்தி பேசணுனு வச்சுக்கோங்க பேசி கண்ணீர்ல மிதந்துட்டுதா இருக்கணு நானு அதனால அத டாபிக் இக்னோர் பண்ணிட்லாங்க வேற என்னா பேசமா இன்னைக்கி ம் உங்களுக்கு எந்த மாரி ஆ வாகனங்கள் இந்த மாரி இந்த மூட்ல போனா எனக்கு புடிக்கு அந்த மாரி என்ன மாரி சொல்ல வரனா அ எனக்கு வந்து க மிதி வண்டியை கார் அ ம் மாட்டு வண்டி லைக் அந்த மாரி உங்களுக்கு எந்த மாரி போக பிடிக்கு எதுல போக பிடிக்கு இதுல போனா அவ்ளதாங்க நா எவ்ளோ கடுப்பானாலு என்னோட மைண்ட் வந்து ரொம்ப அமைதியான நிலைக்கு வந்துரு லைக் அந்த மாரி
எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுன் சொன்னா எனக்கு வந்து பைக் சொல்லுவ
ம்
அதுக்கு அடுத்து கார் இது ரெண்டுதா சில டைம் ஆனா நா பஸ்ல போயிருக்கு போது பஸ் வந்து ஒரு மாரி காலியா இருக்கணு நா வந்து விண்டோ சீட்ல இருக்கணு அதுதாங்க எனக்கு சொர்க்கமே அங்கதா இருக்கா அவ
அது சரி அதுக்கு நா தாங்க உங்களுக்கு பஸ் வாங்கி தனியா ஒரு டிரைவர போட்டாங்க போலயே ம்
ஒரு ஏர் பாட்சு ஒரு ஃபோனு அந்த பஸ்ஸு விண்டோ சீட்டு இருந்துட்டா போது ஹெவன்
ரைட்டு ஆ வேற என்னங்க
வேற ம் வேற என்ன சொல்றது வேற வந்து இந்த அமைதியான இடம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாரிலா போணுன் ஆச
எப்போ இந்த ட்ரிப்ல்லா போவோன்ட்ருக்கு
ம்
என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்றத மட்டு நிறுத்தவே மாட்றாங்க எங்க கூப்ட்டாலு எங்க அப்பா திட்டுவாங்க எங்க வீட்ல திட்டுவாங்க அங்க திட்டுவாங்க இங் திட்டுவாங்க என்ன அலோ பண்ண மாட்டாங்க சு யய்யயோ இந்த இந் மாரி ஒரு ஃபிரெண்ட்ஸ் கூட்டத்த வ
நெறைய ரெஸ்ட்ரிக்க்ஷன் பண்ணுவாங்க எல்லா அவங்க நல்லது காண்டிதா நல்லது காண்டின்றது இல்ல நல்லது காண்டில்லங்க இந்த மாரி வந்து சில சில வீட்ல அப்டிதா லைக் அவங்க்கு அவங்களோட பதட்டங்கள் இதெல்லா அதெலா நம்ம சொன்னாலு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மாத்தவு முடியாது நம்மளால
ம்ஹும் எங்கியு போய் என்ஜாயு பண்ண முடில அதனால என்ன பண்றது சொல்லுங்க ம்
ம் அப்றோங்க
அப்றம் நீங்க எதனா சொல்லுங்க கேப்போ
நா என்ன சொல்றது நீங்க ஏதாச்சு சொன்னீங்ன்னாலு நா கேக்குற மாரி இருக்கற
ம் செரி மதிய என்ன சாப்ட்டீங்க
மதியோ வந்து சாப்பாடு கீரக்கொழம்பு ஒரு தொக்கு மாரி குத்தாங்க லைக் அ ந்த கத்திரிக்கா முறங்கா அதுல பண்ண தொக்குங்க இட்ஸ் டூ அமைசிங் எனக்கு ரொம்ப புடிச்சிந்து இன்னு கொஞ்சோ உணவ சாப்பட்ல்லா தா இருந்துச்சு நா பேசிக்கா வந்து உணவுகள அறிந்து விட்டன்னா மதிய போல என்ன சொர்க்கத்துக் கு அவுங் கூட்டு போயட்றாங்க பாடங்கள என்ன சரியா கவனிக்கவு முடியல அங்கிள்ள உள்ளவர்கள் வந்து என்ன கடினமாக பாக்குறாங்க அவுங்கள ஃபேஸ் பண்றதுக்குமே என்ன போதும் போன்னு ஆயிடுது என்னையும் மீறி அவ இழுத்துன்னு போயறா
என்னானு சொல்றது
எல்லாருக்கு அப்டி தான சாப்ட்டா போது தூக்கோ வராமலா இருக்
ஒற்கோதாங்க என்ன பண்றது
சரி உங்க ஹாஸ்டல்ல சாப்பாடுல்லா எப்டி இருக்கு
அததாங்க சாப்பற மாரி இருக்குங்க பசிக்கு நம்ளே குடுத்த சாப்பாட சாப்ட்டணும் லைக் அது நன்னா இருந்தாலு சரி நல்லா இல்லன்னாலு சரி அந்த பசிக்கு சாப்ட்டு சாப்ட்ருவங்க இல்லன்னா நம்னால உயிர் வாழ்ணுல ங்க இங்க கொஞ்ச நாளைக்கு என்ன நம்பி பல ஜீவன்கள் உள்ளன உள்றாங்க
யாரு அந்த ஜீவன்கள்ல்லா
அது ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள்ங்க அவுங்க டிஸ்கரைப் பண்ண வார்த்தை இல்ல இப்போதைக்கு ம்
சேரிங்க அப்றம்
அப் ஆ ம் வேற என்ன பேசலாம் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை புடிச்சிரு ச்சா இல்ல வந்து உங்களோட பள்ளி பருவ வாழ்க்க புடிச்சிருக்காங்க
எனக்கு எல்லாரு சொல்றமாரிதா ஸ்கூல் தாங்க என்னதான் இந்த காலேஜ்ல இருந்தாலு ஸ்கூல் லைஃப் மாரி வருமா
ஆ
ஆனா காலேஜ்ல வந்து நறைய லேர்ன் பண்ட்ட மார்ருக்கு எனக்கு எதோ ஃபர்ஸ்ட் இயர்லே தனியா இருக்கறதெல்லா கத்தாச்சு கத்துகிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லா இல்லாம அந்த மாதிரி கொஞ்சோ செகெண்ட் இயர்ல கொஞ்சோ வந்துடுச்சு ஆ
இன் நீங்க இன்ட்ரோவெர்டாங்க
ஆமா நான் ஸ்கூல்லல்லா ரொம்ப இன்ட்ரோவெர்ட் என்ட பேசுனா பேசுவ அவுங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து எல் கே ஜில அங்கேயே படிச்சு ஃபிரண்ட்ஸா இருந்ததால கொஞ்சோ நல்லா இருந்துச்சு வெளிலல்லா யார்கிட்டயு பேசவே மாட்ட நா அவ்ளோவா ஆ அதனாலயே வந்து காலே ஃபர்ஸ்ட்
இல்ல ரிட்டன் இல்ல எல்லாரு வந்து பேசுவாங்க ஆனா இப் நானா போய் பேசுறே எப்பயும் இல்ல அவ்ளோலா பேசமாட்டே அவங்கல்லா ஏதா கேட்டு அப்டின்றுவே அவ்ளோதா
ஓ ஏங்க ப பழகிதா பாருங்களே ஒவ்வொரு மனிதர்கள் இருந்து ஒவ்வொன்னு நீங்க கத்துக்கலா அப்டி சொல்லவாரே ஒரு நல்ல பாடங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க சில பேர் நல்ல விதமா இருக்கு சில பேர்து வந்து இப்டி இருந்தா இப்டி இருக்கலா அப்டின்ற மாரி இருக்கு லைக் அந்த மாதிரி நீங்க பழகுங்க பழகாமலா இருக்காதீங்க அதுதா பாத்து பழக்குங்க அத்தா ரொம்ப முக்கியோ
எனக்கு தெரிய மாட்டுந்தீங்க
காடெசிய
யாரு கிட்ட எப்டி பழகணு பாகணு அதுதா நா பாத்துப் பாத்துட்டு மட்டும்தா இருக்கே யாரிட்டேயு ஆனா நானே போய் வாண்டடா பேச னதெல்ல கெடையவே கெடையாது எதுக்குமே
ஆ கடசிவர இப்டியே இருந்தா இரு இருந்துருலானு நெனைக்கிறீங்களா இல்ல இருக்தா முடியுமா ம்
ம் அது உண்மதா இருக்கணுனு ஆசதா ஆனா அதெல்லா வந்து இந்த கம்ஃபர்ட் சோன் விட்டு என்னால வெள்ல வர முல்ல யேன்னு தெர்ல
ம் அப்டிதாங்க உங்கள மாறிதா ஒரு அது ஒரு செட் ஆஃப் ரேன்ஞ்குள்ளயே இருந்ததுனால நெறிய க இந்த கொஞ்ச நாள்லேங்க நெறிய பாடத்த கத்துக்கனங்க லைக் ஐ என்னோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்துட் டு இந்த மாரிலா இருந்து இந்த மாரிலா இருந்த இருக்குணு எல்லாரு நம்ம கூட எல்லாரு எப்பவுமே இருக்க மாட்டாங்க அப்டின்னு ஒரு நா விஷயத்த கத்துக்கிட்டே
ம்ஹூம்
ம்
பாப்பாங் பேசலா எல்லாத்திட்டயு
சொல்றே எல்லாரு எல்லாரு எல்லாத் விஷயோ ஒரு எடத்துல கத்து குடுப்பாங்க
ம்
பழக்கத்துல சொல்றேங்க இன்னு கத்துக்க வேண்டியதல்லா நெறைய இருக்குது போல
எல்லாருக்கு தா
ஆ எல்லாருக்கு தாங்க எனக்கு மட்டு சொல்லல
ஆ
ம் வேற என்னங்க
ம் வேற எது இல்ல
நீங்க யாருகிட்ட இருந்தோ ஒரு இந்த மாறி இருக்க கூடாதுன்னா எந்த மாறி விஷயங்கள் சொல்லுவீங்க
எந்த மாறி இருக்க கூடாதுன்னா எனக்கு புரியலயே
ஒரு சில பேரு கிட்ட வந்து இந்த மாரி ஒரு ஒரு ஒரு சில பாடங்கள் கத்துட்டு இருப்பீங்களா இவ்ங்கள இவ்ங்களன்னு இல்ல இந்த மாறி மட்டு நான் இருந்த கூடா இருந்தரவே கூடாதுன்றதுன்னா இன்ன விஷ் நீங்க சொல்வீங்க
எனக்கு இருக்கவே கூடாது அப்டின்னா யார் யாரு மாறி கேக்குறீங்க நீங்க
யார மாறின்றதில்லங்க இந்தப் பழக்கத்த நா எப் பவுமே வச்சுக்கூடாது அப்டின்னா என்ன பழக்கத்த சொல்வீங்க
அடுத்தவங்கள பத்தி இந்த ஒ பின்னாடி பேசறது அதுதாங்க எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்க எனக்கு இப்போத்தங்கள புடிக்கலன்னா அவங்கள புடிக்கலன்னு வந்து சொல்லுவனே தவிர அவங்கள பத்தி எதும் தப் பு தப்பா வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அவங்கள பத்தி எனக்கு எதோ தெரிஞ்சாலு அத வந்து பேசவே தப்புன்னு நெனைக்கிறேன் அதே மாரிதான் யாரும் வேற யாராவ்து அந்த மாரி வந்து சொன்னாலும் அவங்க கூட சேந்துட்டு ஆமா அப்படி ஆ அப்டின்னு அந்த சிங் சங் போட்றது அதுவும் எனக்கு சுத்தமா புடிக்காது நா வந்து எனக்கு புடிக் க்காதவங்களே அவுங்கள பத்தி அ அதாவது எனக் க்கு அவுங்கள புடிக்காது என் கூட பேசறவங்களுக்கும் அவுங்கள புடிக்காது இவுங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி அவுங்க அப்படி இவுங்க இப்டி அப்படின்னு சொன்னாலும் அவங்கக் கூட சேந்துட்டு நா பேச மாட்டேன் சரி ம் ஆ அவ்வளதா வாங்கிட்டு அப்டி இருந்துருவேன் அந்த மாரி மட்டும் இருக்கவே கூடாதுன்னு நெனப்பேன் அதாவது யார பத்தியும் பின்னாடி பேசாம இருக்கணும் அவ்ள்தா
சேரிங்க பாய்ங்க இன்னொரு நாள் பேசலா
ஓகே